அலோ
ஆ என்னங்க பண்றீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நா நல்லா இருக்கேங்க நீங்க என்ன பண்றீங்க
ஆநாலு வேல எல்லா முடிச்சுட்டு அப்படியே உக்காந்துட்ருக்க நீங்க
வேலைய எல்லா முடிஞ்சுச்சு நானு அப்படியே கொஞ்சோ ஃப்ரீதா ரெஸ்ட் தா இன்னைக்கு எல்லாரு எங்க மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க பசங்க எல்லா அப்போ கொஞ்சோ நம்ம ஃப்ரீயா அப்படியே ஜாலியா இருக்கலான்ருக்க
ஓ அப்டிங்களா இன்னுமு தெரலங்க இடையில இடையில பாத்தீங்கன்னா திடீர்னு அதிகமா கோவோ வருது டென்ஷன் ஆகுது இல்லன்னா ஒண்ணுமே நம்ம பண்றதில்லேன்னு சொல்லிட்டு ஒரு மாரி மைல்டா டிப்ரஷன் ஆன மாரி ஆயிடுது வேலடு த்இதே ஆரம்பிச்சொனு வைங்களே அதெல்லா மறந்துருவோ ஆனாத் த இந்த வேல செய்யாம சும்மா இருக்கு போது மட்டு இதெல்லா மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு
கண்டிப்பாங்க எனக்கு அதே மாரிதா இப்ப பாருங்கலே காலயில இருந்து பசங்க இல்ல ஓரு பன்னெண்டு மணி வரைக்கும் நான் கொஞ்சோ ஜாலியா இருந்த மாரி இருந்ததுங்க பரவாயில ஒரு ரெண்டு மணி நேரம் இவனகு தொல்லை இல்லாம இருந்துட்ட அப்படின்னாங்க அடுத்த ஒரு மணி நேரம் கூட கொஞ்சோ ஓகே பரவாயில்லங்கிற மாரி ஒழிச் அதுக்கப்புரோ பாத்தா என்ன நம்ம சும்மா இருக்கிறோ தனியா இருகுறோ ம்சு என்ன எந்த வேலையுமே செய்ய மாட்டிங்கிறோ நம்ம ஒரு பொறுப்பான ஒரு குடும்ப பெண்ணா இல்லியோ எப்ப பாத்தாலு போன் நோண்டிட்டு ருக்கிறோமே அப்டினு தால ஒரு மாரி என்மோ வழி இல்லிங்க ஆனா செல் ஃபோன் ரொம்ப பாத்தா ஒரு மார் பி மண்டைக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு மாரி குடைச்சல் மாரி இருக்குமில்லையா அந்த மாதிரி எல்லா எனக்கு வந்துட்டு ஆகுது அது என்ன ஆகுது அதுக்கப்ரோ பாத்தீங்கன்னா நீ எப்ப பத்தாலு இந்த ஃபோன பாத்துட்டு இருக்ற வீட்டு வேல சேரைக்கு லாக்கில்ல துணி துவச்சு போட்டு எல்லா காய போட்டுட்டா வேல முடிஞ்சுச்சா கொஞ்சோ வீட்ட கூட்டி உள்ளலாம்ல்ல உன்ன செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம்ல்ல தல சீவனியா தலைக்கு என்ன வச்சியா அய்யய்யோ எனக்குள்ள இருக்கக்கூடிய மனசாச்சின் நினைக்கிறேங்க என்னை பயங்கரமா திட்டுது என்னால தாங்கவே முடியலீங்க அழுகே வர மாரிருக்குது
இவுங்க மூத் ஸ்விங்க இருக்றத பாத்தீங்கன்னா அப்படியே இரிட்டேட்டிங்கா இருக்கு ஏன்னா திடீர்னு கோவோ வரு திடீர்னு அழுகணும்ன்ற மாரி தோணு என்ன யாருமே புரிஞ்சிக மாட்டிக்கிறாங்க இவ்லோ வேலையு நா தா செய்யறே யாரு ஹெல்ப் பண்ண வர்லன்னு திடீனு ஏதாச்சு அந்த டைம் பாத்து ஏதோ ஒண்ணு செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டாலோ இல்லன்னா எக்ஸ்ட்ரா வேல வக்கிற மாரி சொன்னாங்கனாலோ அப்படியே ஒரு இரிட்டேட்டிங்கோட தா சரி பண்ற அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர மனசுக்குள்ள பாார்த்தீங்கன்னா அப்டியே ஒரு எரிமலைப் எப்டி வெடிக்கும்ன்ற மாரி வெடிச்சுக்கிட்டே இருக்கு அது
ஹ ஹ என்னங்க எரிமலை எப்படி வடிக்குங்கிற மாரிலா இருக்கு உங்க டைலாக்கு
அதத்தா நானே சொல்லிட்டேனே ஏனா அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங் ஆகு நாம்ளே ஆல்ரெடி வேல செய்யறப்போ யாருமே ஹெல்ப் பண்றக்கு வரலையேன்ற ஒரு இரிட்டேட்டிங்ல பண்ணிட்டு இருப்போ ஏன்னா இது முடிச்சாலு அடுத்த வேல இருக்கு பின்னா மொபைல்ல வேல இருக்கு கம்ப்யூட்டர்ல வேல இருக்கு அதெல்லா பாத்து முடிச்சு நம்ளுக்கான டைமே நம்ளுக்கு இல்ல இன்னைக்கு வந்துட்டு ஏதாச்சு ஒன்னு நம்ம பண்ணணுனு நினைச்சாலோ இல்லைனா ஏதாச்சு படோ வந்திருக்கு பாக்கணு இந்த மாரி ஐடியால்லா இருக்கு பாத்துட்டு அவங்க கத பேசிட்ருப்பாங்க உள்ள வந் கிச்சன்ல ஹெல்ப் பண்ணி குடுக்க மாட்டாங்க அப்ப அதெல்லா யோசிக்கு போது இரிட்டேட்டிங்கா இருக்கு இந்த டைம்ல நம்ம வேல வேற செஞ்சுட்ருக்கு போது எக்ஸ்ட்ராவா இது ஒண்ணு பண்ணிரலாமா இல்லைன்னா இன்னிக்கு ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸ் ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்ணலா சொல்றதோடு சில டைம்ல எஸ்கேப் ஆயிருவ பண்ண மாட்ட ஹ ஏன்னா நா பண்ணல அப்படின்னு தெரிஞ்சாதா வீட்டுல இருக்கவங்க வந்து பண்ணுவாங்க அப்படில்லனனா ஓ பொண்ணு பண்ணுதா சரி பண்ணட்டு நாம எதுவு டிஸ்டர்ப் பண்ண வேண்டா அவங்க வந்து ஹெல்ப் பண்றது வந்து டிஸ்டபன்ஸ் து இதுவே அவங்க வேல செஞ்சுட்ருந்தாங்கன்னா நாமா கண்டுக்காம இருந்துட்டோ அப்படின்னா எஸ்கேப் ஆகுறது அதையு வேற சொல்லுவாங்க
அய்யய்யோ மத்தலதுக்கு ரெண்டு பக்கம் இடி மாரி இருக்குல்ல உங்க லைஃபூ
எல்லா பொண்ணுங்களுக்கு அப்டிதானே உங்ளுக்கு மட்டு என்ன வீட்டு்ல ஜாலியாவா இருக்கீங்க
இல்லைங்க நா அவ்லோக்கு ஜாலியா இல்லைங்க ஆனா ஒவ்வொரு டைம் நினைக்கிறே என் குழந்தைகளுக்கு நா ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு குடுக்கல அவங்கள சரியா கவனிச்சுக்க மாட்டேங்கறே எ ரெண்டாவது பையனுக்கு வந்துட்டு தெரப்பி எல்லா குடுக்கோணுங்க நா என்னமோ இப்ப கோசமீப காலமா ஒரு ரெண்டு வாரத் த்துகு மோலயாச்சு என் பைய ப என்னோட சின்ன பையன உட்கார வச்சு அவனுக்கு தெரபி செக்ஷன் குடுக்கறது இல்ல படிக்க வைக்கிறது இல்ல சரி சம்மர் லீவ் படிக்க வைக்காட்டி பரவாயில்ல ஆனா அவ ரொம்ப கார்ட்டூன் பாத்துக்கிட்டே இருக்கா இன்க்கு இதெல்லா என்ன போட்டு ரொம்ப ஒரு மாரி மன அழுத் த்து பண்ணுதுங்க இதுக்கடையில வந்துட்டு சின்னதா ஒரு ரீலான்சிங் வேல வேற இருக்குது அந்த வேலைய வேற கரெக்டான டைமு வந்துட்டு நம்ம முடிச்சு குடுக்கணு எனக்கு எல்லா சேந்து எ மண்டக்குள்ள என்னமோ ஒரு ஊஸ் குத்தி வச்சு குத்திக்கிட்டே இருக்குற மாரி இருக்குங்க நீ இந்த சம்பாரிகிறதுகு போ உ பயன மறுபடியுஸ் பாத்துக்க முடியாம நீதான் மறுபடியு அலைய போற ஹ் அப்படிங்கிற மாரி என்ன ஒரு பக்கோ என் மனசாச்சு என்ன திட்டிட்டே இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கலா நடந்துகிட்டே இருக்குங்க நா எனக்கு தெரிஞ்சு இந்த மூட அடிக்கடி மாறிக்கிட் டியா இருக்குதுக்கு நம்ம வந்துட்டு இந்த மெடிடேஷன் மூச்சு பயிற்சி எல்லா பண்ணா நம்மளோட கடமைகள கரெக்டா பண்ணுவோ அப்புரோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு மேக்னட் மாதிரி ஏதாவது வானத்துக்கு மேல இருந்து ஒரு போர்ஸ் வந்து இந்த போன் எல்லா தூக்கிட்டு போயிட்டாலு இன்னு நம்ம நல்லா இருப் போன்னு நினைக்கிற இல்லலைங்களா
ஆ கண்டிப்பாங்க ஏன்னா இப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற என்டர்டெயின்மெண்டே மொபைல் மட்டும் தான் வைுங்க ஏன்னா இப்பல்லாம் வெளியே போறது இதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் பாத்தீங்களா ஏன்னா இப்போ காலையில எந்திரிச்சு வேல செய்யறோம் புிடிக்கிறோம் அஹ் ஒரு சாயங்காலமோ இல்லைன்னா அட்லீஸ்ட் சில இடத்துக்கெல்லா போகும்போது நம்ம மத்தியானத்துல இருந்தே ரெடி ஆகுற மாரி இருக்கும் ஒரு மத்தியானம் தூங்கவோ இல்லைன்னா ஒன் ஹவர் டூ ஹவர் சும்மா படுத்து டிவி பாரக்றது போஃபன் பாக்றது எதுவுமே பண்ண முடியாது ஆனா அன்னை காலையில இருந்து வேல அதிகமா இருக்கு பார் எக்ஸாம்பிள் வீக்கெண்ட் சண்டே அன்னைக்கே பாத்தீங்கன்னா அ நான்வெஜ் எடுப்போம் சமைப்போம் அதெல்லாம் சாப்பிடுறதுக்கே சில டைம் ஒரு மணி ரெண்டு மணி கூட ஆயிடும் அப்ப அதுக்கு மேல இனி கிளம்பி போணுமா ஏனா நான்வெஜ் சாப்பிட்டாலே நம்ளுக்கு ஒருப் மந்த பிடுச்ச மாரியே இருக்குமா இதுக்கு மேல இனி குளிச்சு ரெடிாயி போறதா வேண்டாம் போ அப்படின்னு விட்டுருவோ ஆனா அந்த மாதிரி இடத்துக்குல்லா சின்ன சின்னதா வெளியே போனாதா நம்ம மைண்ட் ஒண்ணு ஃப்ரீயா இருக்கு டைவட் ஆகு அதெல்லா நம்ம வந்துட்டு பண்றதே இல்ல சின்ன குழந்தைகளா இருந்தா வெளியே போகணுனு சொன்ன எப்பவ இருந்தாலு என்ஜாய்மெண்டா என்டர்டெயின்மென்ட்டா வருவாங்க அதனாலதா உங்களுக்கு அந்த பிரச்சனைன்றதே தெரியறத இல்ல ஆனா இதுவே ஸ்கூல் போகும்போது பாருங்களே டெய்லியு ஒரே பிரரெஷரா இருக்கு இத படிக்கணு அத படிக்கணும்ட்டு அதனால தான் அவங்களுக்கு அந்த ஸ்கூல் போறது இதெல்லாம் புிடிக்கிறது இல்ல நாம அதுக்காக அந்த மாதிரி எல்லாம் மாத்திக்க மாட்டோம்ன்னனு வீ இருந்தாலும் அந்த சின்னின்ன சின்ன ரிலாக்சேஷன் நீங்க சொல்ற இந்த மெடிடேஷனா இருக்கட்டும் எல்லாமே நம்ம மனச சாந்தப்படுத்தும் அமைதிப்படுத்தும்ன்ற மாதிரியி நம்ம மனச கொஞ்சம் கூல் பண்றதுக்கு நம்ம இருக்கிற அந்த வட்டத்தை விட்டு வெளியே போகணும் அட்லீஸ்ட் ஒரு பக்கத்துல இருக்கிற பேக்கரி கடைக்கு போயி ஒரு டீ காபி ஏதாவது சாப்பிடுறது இல்ல நல்ல வெயில இருக்கும் போோது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வது இந்த மாதிரல்லாம் சின்னதா பண்ணும் போோது அந்த காத்துல டிராவல் பண்ணாலே பாதி கஷ்டம் போன மாதிரி இருக்கும் ஆனா அத நிறைய டைம் லேடிஸ் பண்றதே இல்ல
உம் ஆமா நீங்க சொல்றதும் உண்மை தான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நானும் உங்களை வெளியே போறதுக்கு ரொம்ப ஒரு சோம்பியத்தணும் வீட்டு வேலை எல்லாத்தையும் மாங்கு மாங்கு இழுத்து போட்டு செஞ்சு ஆஹ் கறிெல்லாம் சமைச்சு போட்டு வீட்டை கூட்டி பாத்ரூம் தேய்ச்சு கழுவி பாத்திரம் கழுவி துணிய துவச்சுன்னு எல்லா வேலையும் ஒரே நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் நானான் ஆனா செய்ய முடியறத இில் அதுதான் உண்மை துணி துவைச்சேன்னா இன்னைக்கு வீட்டை துடைக்க மாட்டேன் வீட்டை தொடுடைச்சேன்னா இன்னைக்கு துணி துவைக்க மாட்டேன் இப்படிதான் வந்துட்டு என்னோட லைஃப் போய்கிட்டே இருக்குங்க ஆனா என்னை பொறுத்தளக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு கோட்டையை விட்டறங்க இப்ப சமீப காலமா தா பிரச்சனை எனக்கு இந்த மன ரீதியான போராட்டங்கள் எல்லாமே வந்துட்டு இப்ப கொஞ்ச காலமா தான் இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நான் வந்துட்டு சரியா என்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தேன் எ்கிட்ட சோம்பேடுத்தன கிடையாது கிடையாது முக்கியமா இந்த கொரோனாக்கு அப்புறம் தாங்க நான் இவ்ளவு பப்ளம் பண்றேன் நான் கொரோனாக்கு முன்னாடி என் பையன் பிறந்துட்டான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிறந்தேன் அதுக்கு பறந்தும் கூட நான் அவ்ளவு டயர்டும் வேற எதுவுமே நான் அனுபவிச்சது கிடையாது அஹ் மேபி நான் தனி கொடுத்தன் வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு தனியா வீடு கட்டி வந்து சோ அதனால கூட எனக்கு இந்த ப்ராப்ளம் வருதானனு எனக்கு சரியா தெரியல ஆனா சம்திங் ஏதோ ஒரு சின்ன சின்ன மனமாற்றம் நமக்குள்ள வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கு ஒன்னா இது வந்துட்டு நம்ம அடிக்கடி செல்போன் யூஸ் பண்றதுனால அந்த ரேடியேஷன்னால நம்ம மைண்ட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளா இருக்கலாம் இதை நம்ம தப்பா வந்துட்டு ஒரு மனப்போராட்டம்னு நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளையே வந்துட்டு செல் நம்மிட்ட நம்மளே நம்ம சொல்லுவோம் ஆனால் நம்மளை வைக்க விடாம ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை ஈர்த்துக்கிட்டே இருக்கு தெரியுங்களா எனக்கே என்னோட ஏஜ் வந்து முப்பத்தஞ்ச ஆச்சு நான் செல்போன் பாக்கறத கம்மி பண்ணும் நினைக்கிறேன் ஆனா என்னோட ஃப்ரீ டைம்ஸ்ல ஏதாவது ந எடுத்து பாேன் அந்த சும்மா அ ரீல்ஸ் பாக்றதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க ஏதாவது ஒரு நமக்கு பயனுள்ள மாதிரி ஏாவது நியூஸ் கேப்ப அப்புற பிரபஞ்ச சக்தி இந்த மாதிரியான விஷயங்கள் பாப்ப ஒரு மேக்கப்ஸ் டிப்ஸ் கூட நான் கவனிக்க மாட்டேன் கண்டுக்க மாட்டேன் ஆனா இந்த விஷயங்க பாார்கற எனக்கே வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு எனக்கு டார்ச்சரா இருக்கிற மாதிரி இருக்கு எதுக்கு இந்த விஷயத்த நான் மண்டைக்குள்ள போட்டுக்கணும் எனக்கு இது தேவையில்ல டிவி வேண்டாம் செல்போன் வேண்டாம் என் வேலையை நான் கரெக்ட் பண்ணணும் ஏன் கடம நான் கரெக்டா பண்ணனும் அப்ப அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் தாட்டு ஆரம்பிக்குது ஆனாலும் என்னால முடிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு இடத்துல நான் கோட்டையை விட்டு திரும்பவும் அந்த டிவி பக்கமும் இல்ல மொபைல் பக்கபோ நான் போயிடுறேன் இது பெரிய மன அழுத்தமா இருக்கு எனக்கு
ங்க ஏன்னா இப்போ மொபைல் பக்கத்திலயே இருக்கும் போோது நம்மளுக்கு அந்த மூடு இல்ன்னா ஒரு டயர்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துகட்டு இரு ஆனா உண் சொணும்னா நம்ம இருக்க இப்போதைக்கு என்மென்றது அது ஒண்ணு மட்டும் தானே மாத்திக்க வேண்டியதா இருக்கு ஏன்னாஹ வெளிய உ்காந்து பேசுறது இல அந்த பிளயிங் அப்படின்ற ஒரு விஷய லைஃப்ல இருந்து தூக்கி போட்டாச்சு அதனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு தொல் இன்ன எல்லாமே இந்த போன்லயே நடக்குது அப்படின்றங்கட்டிக்குதான் நம்ம வேற எதையுமே தேடி போக மாட்டேிக்கிறோம் இப்ப எப்படி சொல்றது பிரச்சனை இருக்கும் போது தானே நம்ம கடவுல போய் தேடி ஓடுறோம் பிரச்சனை இல்ன்னா கடவுள நம்ம அந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு மொபைல்லே எல்லாமே கிடைக்கறதால என்டர்டன்மென்க்கு வெளியே போ வேண்டாம் டைம் பாஸ்கு வெளியே போ வேண்டாம் ஆக்டிவிட்டிக்கு போ வேண்டாம் இப்படி எல்லாமே போய் போய் எல்லாம் லோடே முடிஞ்சு சரிங்க பேசி ரொம்ப நேரம் ஆயிச்சு நான் அப்புறமா கூப்ப படுற உங்களுக்கு பாய்
பாய்